தோழி வணக்கம்
ஆஹ் சொல்லுங்க தோழி
தோழி இப்ப இந்த மா விஷயங்கள் பண்ணம்பொழுது நமக்கு வந்து கோவோ வருமா வராதா சொல்லுங்க ஏன்னா நம் ஒரு விஷயத்த செய்யாத அத
இருந்துபாங்க
நம்ம வந்து தொலைசாட்சி எல்லா பாக்கற விஷயங்கள் முன்ன மாதிறியல்லா இல்ல தோழி பயமா இருக்கு ஒரு விஷல ஒரு சில விஷயங்கள் இருக்கறதுக்கு இப்படியெல்லா நடக்குதா அப்டின்ற மாதிரி எல்லா தோணுது நம்ம அந்த விஷயத்தையுமே நா வந்து நா காமிச்சிருக் இது மாறி இதெல்லா நடக்குது அப்டின்னு சொல்லி காமிச்சிருக்கே எனக்கு ஒரு பயோ அந்த வீட்ல போய் ட்டு இது சொல்லிருமோ என்னோட பாப்பா போய் சொல்லிருவாளோ இந்த மாறி அம்மா வந்து காமிச்சாங்க அப்டினு சொன்னா அவுங்க என்ன நெனப்பாங்க
உ
எனக்கு அந்த பயமுமே இருக்கு ஏன்னா சின்ன பிள்ள
எல்லாருக்கு இருக்கக்கூடிய பயம்தா இது
ஆமா இதா எனக்கு இப்ப என்ன செய்யறது அப்டின் வந்து தெரியாம நா ச்சிட்டு க்கம் தோழி ஒரு
முதலில் வந்து உங்கள் பெரிய மகளை முதலில் கண்டியுங்கள்
அது இல்ல தோழி அவுங்க வந்து அடி ஒரு அடிய குடுத்தாலு அதுக் க்கான பயமு அவங்க இல்ல தோழி அதாது அடிக்க அப்டின் சொல்லும்போது மட்டுந்தா பயப்பர்றாங்க இப்போ
இல்ல ஏனா அடிச்சு வளக்காம வேற என்ன முறைல அவங்கள கண்டிச்சா அவங்க கரெக்டா இருப்பாங்க அப்டிங்கற றத பாருங்க ஏனா அவங்கள பாத்துதா ஒங்க ஒங்களோட சிறிய மகளு வளர்றாங்க இல்லையா இப்ப வந்து இவுங்க செய்றது எல்லாமே ஒங்க சிறியவங்களு செய்வாங்க கண்டிப்பா அததா பின் தொடருவாங்க அவ ஓ அக்கா செய்றதுதா கரெக்ட்டு அப்டிங்கறததா அவங்க வந்து பயன் ப பின்தொடருவாங்க அப்டி இருக்குபோது நம்ம வந்து முதலிலே கோணலா இருந்தா முற்றிலும் கோணலாகதான் இருக்கும்
நிச்சயமா அதுதா என்னன்னா இப்ப நா அடிக்க வரே இப்ப கம்ப எடுத் ட்டு வர இல்ல கைய ஓங்கிட்டு வர அப் அந்த நேரத்துல மட்டுந்தா அவங்க பயப்பட்றாங்க
ம்
இப்போ பாத்தீங் ஒரு கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தோ ஆ அந்த அழகு குத்திருப்பாங்க ஏ காவட்டி எடுக்கும்போது அலகு குத்திருப்பா லயா அதெல்லா பாத்து பயந்தாங்க நா அப்ப கூட நா சொ சொல்லிடு நீ சேட்ட பண்ணாக் இது மாதிரி குத்திருவாங்க அப்புல்லா ஒரு ஒரு ஒரு வாரோ கிட்டத்தட்ட அந்த பயத்துலே இருந்தாங்க எந்த ஒரு ஒரு தேவல்லாத செயல்பாடுகளையு நம்ம செய்யல அ இப்போ சொன்னாலு அ அது மாதிரிலா எது பண்ண மாட்டாங்க அப்டின்ற மாரி அவங்க யோசி சிக்கிறாங்கள எனக்கு தெரில தோழி சீரி உண்மையாவே சொல்றே உண்மையா சொல்ணுன எனக்கு அவுங்கள எப்டி வந்து சரி பண்ணணு ஏனா நா இப்போ நா இப்ப வேல செஞ்ச எடத்துல வந்த சம்பளத்த வச்சு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆயரூபாய்க்கு நா வந்து வெளயாட்டு ஜாமனே வாங்கி குடுத்து வெளாட சொல்லிருக்கே ஒரு மேல வந்து ஒரு கொசு கடிக்கு ஒரு ஆறு மணிக்கு மேல கொசு கடிக்கு அ அப்டின் சொல்ட்டு அவுங்ளுக்கு ஒரு கொசு வல வாங்கி வெளிச்சத்துக்காக ஒரு டார்ச் லைட் வாங்கி அவுங்களுக்கு வெளாட குடுத்துருக்கே கிட்டத்தட்ட அதுவே ஆயரூபா வந்துருச்சு என்ன என் இதுக்காண்டி நா இன்னு நா என்ன செய்யிறது அப்டின்றது எனக்கு தெரில தோழி ஏனா அத கடைசில வாங்கி குடுத்தா அத வச்சு வெளயாடல
அத வாங்கி குடுத்து அத வச்சு வெளயாடல ஆ இ இந்த மாதிரி தேவ இல்லாத வேலைகள் அதாது நா அங்க போறே இங்க போறே ஆ தாத்தா வீட்டுக்கு போறே ஆ நா சித்தி வீட்டுக்கு போறே அப்டின் சொல்ட்டு எங்யாது களம்பரத்துல தா இருக்கறாங்க தவர வீட்ல இருக்கணு படிக்கணு வெளயாடணு நா என்ன சொல்றே நீங்க வீட்ல இருங்க ஒரு ஒரு மண் நேரோ நீங்க படம் பாருங்க அதுக்கப்றம் நீங்க வந்து வெளயாடுங்க நீங்க படிக்கலனாலு பரவால்ல ஒன் தங்கச்சிங் கூட வெளயாடலா இல்லையா அ நீ பொழுதுக்கு படம் பாத்தீன்னா ஒன்னோட மைண்ட் எப் ப்டி உனக்கு வந்து எப்டி வந்து வேல செய்யு நம்மளே பொழுதுக்கு படம் பாக்குறோ அப்டின்னா நம்மோட நம்மோட மைண்ட் எப்டி வேல செய்யு சொல்லுங்க மூளய வந்து
இல்ல நீங்க வந்து மொதல்ல இந்த படம் பாக்றத கொறச்சு தயவு செஞ்சி
நா ரிமோட்ட எடுத்து எங் எங்யோ ஒளிய வச்சு பாத்துட்டே ட ஆனா எடுத்துட்டு வந்தொன்னே வந்த ஒன்னே டிவிய போட்டு கால்ல தூங்கி எந்துருக்கிறாங்க ஏழு மணி ஏழர மணி எந்திரிச்சாங்க ச எந்திரிச்ச உடனே டிவிய போட்டு வந்து ஒக்காந்துர்றாங்க இந்த கால நேரத்துல என்னால எதயுமே அவங்கள்ட சொ
இல்ல காலை நேரத்தில் ஒரு பத் து நிமிடமாவது புத்தகத்தை எடுத்து படிக்க வையுங்கள் முதலில் அதுதான் முதலில் முதல் மாற்றமா இருக்கணு
சேயம்மா நா என்ன பண்ண நா என்ன பண்றே சேரி அவுங்க டீவி வந்து போட்டு ஒக்கார்ராங்க செரி ஓகே டீவி வந்து போட்டு ஒக்கார ஒரு திருக்குறள போட்டு விடுறோ திருக்குறள் அது திருக்குறள் காதால கேட்டா கூட அவுங்களுக் கு மனசுல பதியு இல்ல ஒரு பாட்டி கதைகள் போட்டு விட்றோ அத காதாலையாவது கேக் ஆ இல்ல ஒரு ஏதாவது ரைம்ஸ் ஏதாவது போட்டு விடுவோ அப்டின்ற மாதிரி எல்லாமே நா வந்துட்டு நா வந்து செயல்படுத்தி பாத்துட்டே ஆனா நா நா இங்க போட்டுட்டு நா அந்தாண்ட போவே நா அதாவது அந்த ரிமோட் கொண்டு போய் நா எங்கயாவது வச்சிட்டு போவே எனக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிகிட்டு ரிமோட் வக்கிறேன்னு பாத்துட்டு நா இப்ப இப்ப பாத்ரூம் போகேல நா வாசலுக்கு இப்டி எங்கயாவது நா வர்ற நேரத்ல எடுத்துட்டு வந்து திரும்பயு அந்த பொம்ம படத்த போட்டு பாத்துக்கிட்டு ஒக்காந்துருக்காங்க
நா என்ன சொல்றேன்னா நீங்க ரிமோட்டை ஒழிய வைப்பதற்கு பதிலாக கேபிள் ஒயரை புடுங்கி விடுங்கள் அதுதான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும்
இது உண்மையாவே இருந்தா இப்போ ஒரு ஒரு எனக்
முதலில் வந்து பாப்பாவை வந்து நீங்கள் அடிக் காதீர்கள் திட்டாதீர்கள் எதுவுமே செய்யாதீர்கள் கேபிள் ஒயரை புடுங்கி விட்டு காலையில் படிக்க வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள்
ஏ நா வந்து அவுங்கள நா இல்ல எனக்கு என்னால வந்து ஏதாவது அவுங்க ஊருக்கு போய் இருந்த இடத்துலயு இதே ஒரு பழக்கத்துல தா இருந்தாங்க அப்டின்னு எல்லாருமே சொன்னாங்க ஏன்னா பொழுதுக்கும் வந்து ஆ நைட் பன்னெண்டு மணி வரைக்கு படோ வந்து டீவி பாத்துட்டு இருக்கா காலேல வந்து எழுந்ததுமே டீவி போட்டு பாக்குறா அப்டின்ற மாரிதா அவுங்க சொல்லிருந்தாங்க ஊர்ல சோ அதனால நா தா நா இந்த மாரி விளையாட்டுப் பொருட்கள் எல்லா வாங்கி கொடுத்து அவள கொஞ்சோ வந்து ஆ நம்ம வந்து மாத்தணு அப்டின்னுட்டு நா எவ்வளவோ முயற்சி செய்யிறே அவள மாத்தணு மாத்தணுன்னு சொல்லீட்டு ஆனா வந்து மாறுறதுக்கான ஒரு வாய்ப் பயே அவ எனக்கு குடுக்க மாட்டேங்கிறாளோ அப்டின்ற மாதிரி சேரி நா என்ன நெனச்சே செரி வீட்ல டீவி பாக் றா செரி எதுத்த வீட்டுக்கு போனா கொஞ்சோ வெளையாடுவா அப்டின்ற மாதிரி கூட நா அதுக்குதா நா முயற்சி பண்ணுனே நா வந்து அவள எப்டி நா மாத்தணு அப்டின்றதெல்லா நா யோசிக்கிறே ஆனா அவ வந்து அவளுக்கு சாதகமா அத எடுத்துக்கிட்டு நா அங்க போனா தா வெளையாடுவே இங்க வெளையாட மாட்டே இங்க ஒக்காந்தா டீவி தா பாப்பே அப்டின்ற மாதிரி எல்லா அவ வந்து பேசக்கூடிய இதுவுமே ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செயல் என்ன செய்யறது அப்டின்றது ஒரு தெரிய அதெல்லா அதா நா இன்னுமே வந்து ஆ ஆனா ஒரு பெர்செண்ட் அதிகமா இருக்கு ஏன்னா ஆயிரத் தெட்டு பிரச்சனேல இருக்கும் பொழுது நீ என்னோட கொழந்தையு இந்த மாரி எல்லா பண்ணுதே அப்டின்றதுதா ரொம்ப ஒரு வருத்தமான செயலா இருக்கு
அவள கொண்டு போய் ஏதாவது ஒரு கிளாசுக்கு கொண்டோய் விடுவோ அப்படின்னுன்னு பாக்குறே அதுவு வந்து என்னால முடிய மாட்டேங்குது ஏதாவது கிளாஸ்ல கொண்டோய் விடவு அவ படிக்கட்டு அப்டின்ற மாதிரி பாக்குறே அதயு என்னால
ஏன் நீங்க அத வந்து
யாரு கொண்டோய் விடு யாரு கொண்டோய் விடுறது யாரு கொண்டோய் அழச்சிட்டு வர்றதுங்கிறதே வந்து ஒரு கேள்வியா இருக்கு ஏன்னா கொண்டோய் அழச்சிட்டு கொண்டோய் விடணு அங்கேந்து அழச்சிட்டு வரணு ஆ அப்டின்னு நெனைக்கும் பொழுது அதுதா என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப நா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிகிட்டு ஒக்காந்துருக்கே
ம் த பாக்கலாம் என்ன நடக்கட்டும் பாக்கலா ஆ செரி சின்னப் புள்ள மாறிடுவா சின்னப் புள்ள
அ முதலில் காலை எழுந்தவுடன் அவர்கள் அ அன்றாட வேலைகளை வித்து விட்டு ஆ ஒரு பல் துலக்கி விட்டு அவர்களுக்கு வழக்கமாக என்ன குடிக்கிறார்களோ காஃபி டீ இல்ல வந்து பால் எது குடிக் கிறார்களோ அதை அ குடுத்து விடுங்க குடுத்து விட்டு ஒரு கால் மணி நேரம் அவர்கள் பக்கத்தில் நீண்ட பாருங்க புத்தகத்தை எடுத்து அ முதல் நாள் மாலை படித்ததை மறுநாள் காலையிலும் படிக்க சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிடம் அத பழக்கப்படுத்துங்க பழக்கப்படுனீங்கன்னாதா ஆ எதிர்கால துல வந்து காலையில படிக்கிற அந்த பழக்கம் வரும் மொதல்ல
ஆமா இப்ப அவங்க பள்ளி ஆசிரியர் வந்து வீட்டுப்பாடம் குடுத்துருக் தாங்க ஆ அத வந்து எழுதுறத்துக்குள்ள அவ்ளவு ஒரு போராட் டமா இருக்கு இந்த அந்த வீட்டு படத்தை எழுதுறதுக்குள்ள அவ்ளோவு ஒரு அழுவே ஆ ஒரு சத்தம் ஆ ஒரு கோவோ வீட்டு படத்தை எழுதுறது துக்கு அவ்வளவு ஒரு கோபம் வருது அவங்களுக்கு ஆ நா காலையிலா எழுதுக்கிறே காலையிலா எழுதிக்கிறேங்கிறாங்க தவிர ஆனா கா காலையில் எழுந்திருக்கிறதுே ஏழு ரைக்கி தா எந்திரிக்கறாங்க அதுக்கப்புறோ அவங்கோ குளிச்சட்டு பாத்ரூம் போய்ட்டு ஃப்ரஷ் பண்ணிட்டு கெள்ம்புறதுக்கு மணி எ ட்ர மணி ஆயிடுது அதுக்கு எடையில அவுங்க சாப்பாடு ஓட்டிட்டு இங்கிருந்து வீட்டுல இருந்து கெளம்பறதுக்குறது பாத்தீங்கன்னா ம மணியாயிடுது அ அப்டி இருக்கும்போது எப்டி காலையில எழுந்து எழுத முடியு நீ இப்பேயே எழு திருமா அப்டின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு சத்தம் போட்டு அழுது இது இதெல்லா எப்டி நா வந்து அத சரி
ஏழு மணிக்கி ஏழு மணிக்கி எழுவதை எழுவதை வந்து பஸ்டே பழக்கப்படுத்துங்க ஏழு மணிக்கு எழுந்து அர மணி நேரம் அவுங்க அன்றாட வேலைகள் பல் தொலக்காத அ ஒரு பாத்ரூம் போயிட்டு வரதா இருக்கட்டு அது அந்த அர மணி நேரத்துல முடிச்சுட்டு ஒரு அர மணி நேரோ ஒரு எட்டு மணி வரைக்கு படிக்க சொல்லுங்க ஒரு ஏழரைல இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கு படிக்க சொல்லிட்டு எட்டு மணிக்கு பொறுமையா கெளம்பி சாப்ட்டுட்டு ஒம்போது மணிக்கு அவுங்க பள்ளிக்கூடோ போ போன போது அது மாதிரி ஆனா நீ இப்ப பழக்கப் படு த்த ஆரமிச்சிங்கனாத நீங்க வந்து எதிர்காலத்துல காலை நேரத்துல படிக்றதுக்கு அவ அவுங்களுக்கு வசதியா இருக்கு அது மாரி ஈவ்னிங்கு வந்துட்டு வந்த உடனே அ கை கால் வந்தோ கைகால் மொகத்த கழுவ சொல்லுங்க கழுவிட்டு அவுங்களுக்கு சாப்டுறதுக்கு ஏதாவது ஒண்ணு குடுங்க சாப்டுட்டு கொஞ் ஞ்ச நேரோ அ வெளையாட சொல்லுங்க ஒரு ஆறு மணி வரைக்கு வெளையாட
இல்ல தோழி அவுங்க வந்து வெளையாடவே மாட்டேங்றாங்க ஆ அவுங்க மைண்ட் ஃபுல்லா டீவி டீவி வெளையாடுறதே கெடைல டீவி செரி செரி அடுத்த அழைப்புல நம்ம அத பத்தி பேசுலா தோழி
அ பேசலாம் தோழி நன்றி